ஹலோ ஆ கேக் கேக்குதா ஆ கேக்குது
ஓகே ஓகே ஓகே ஓகே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீ சாப்ட்டியா
ம் சாப்டாச்சு ஓகே ஓகே
ம்
அப்றோ கோடை காலத்துக்கெலா என்ன பண்ணுவீங்க
ம் கோடை காாலத்துக்கு
நலம் ம் ம்
ம் எப்பயாவது எதாவது ஒரு எடத்துக்கு போணு டூர் ஏதாவது பிளான் பண்ணி போகணு
ம் ம்
ம் இந்த தடவ கொஞ்சோ சூழ்நில சரியில்லாதனால அது எதுவு பண்ண முடியல ம் உங்களுக்கு
நானு கோடை காலத்தில இப்பதிக்கு போல ஆனா ச் கோடை காலத்துல அதிகமா வெளியில ஊர் சுத்துற ஆளு ச் எப்டின்னா ஏதோ ஒரு இயற்கையான எடத்துல ஒரு மலையில போயி ஒரு நாளு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு வரணு ப்ச் இல்ல பீச் அந்த மாரி எடத்துல போய் இருந்து திட்டுவரது இந்த மாரி இயற்கை அதாவது அப்டி இல்லன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டு சைட்ல தா இந்த மாரி ரொம்ப இதா இருக்கு கொஞ்சோ அந்தாண்ட இந்த வேற ஊர் அதாவது ஜில்லா இருக்க பிளேஸ்ல போய் கொஞ்சோ அழுந்துட்டு வருது இந்த மாரி இப்பெல்லா பாத்தீங்கன்னா டெல்லி சைடுல பாத்திங்கன்னா அந்த லடாக்கு ச் அந்த சைடலா பாத்தன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு சில்லா இருக்கு ஏன்னா இப்போ வந்து பணி ஒரையிற டைம் ச் அப்டிங்குபோது அங்கெல்லா பாத்திங்கனா ரொம்ப சில்லன்னு இருக்கு இப்ப சீசன் வேற அந்த டைம்ல பனி உருகி போகுபோது அந்த தண்ணி இப்டி தா சில்லுன்னு போகு இப்ப சீசன் டைம் ச் அந்த மாரி எடத்துக்கு போய் இருக்குக்கும் நோ அப்டின்னு சொல்லிதா ஆசபடுவே
அதுதா நாங்க அந்த மாரி நாங்க அந்த மாரி இது பண்ணிட்டு இருப்போ
ம் ம் ம் ம் ம்
போவோ
மத்த படி கோடை காலத்து சின்ன வயசுலல்லா நெறையா சுத்திருக்கே அதாவது கோடை கால லிவ் விட்டாலே ஊர் சுத்துர அதாவது எப்டின்னா பாட்டி வீட்டுக்கு போருது இல்ல அந்த மாதிரி வீட்டுல எங்கேயோ ஒரு அஞ்சு நாள் கேரளாவோ இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறது இல்ல கோவில்களுக்கு போறது இந்த மாரி பூந்து போய்டுவோ இப்பதா நம்ம ச் வேலைக்கு போறோ அப்டிங்கு போது அது எதுவு பண்றது இல்ல மத்தபடி மீதி நாட்கள்லா பாத்தீங்க மீதி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கு போது இல்ல காலேஜ் படிக்கும்போதுலா இந்த மாரி ஃப்ரண்ஸ்யோடையோ இல்ல குடும்பத்தினோடயே அப்டியே சுத்தி வரதே பழக்கோ உண்டு
அதுதா அதுதா அது எல்லாத்துக்குமே வந்து லீவு விட்ருவாங்க அந்த டைம் தா எல்லாமே நம்ம பிளான் பண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கு ம் அப்ப அதிகமா எல்லாருக்குமே ஒரு மாசோ ரெண்டு மாசோ லீவ் விடும்போது
ஆம்மாம்மா
போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்கு
ம் ம் உண்மதா உண்மதா நா அந்த மாரிதா எப்பயுமே அதே மாரி இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தறது ச் அது பேமா அதோ குடும்பத்தோட வெளிய போறத விட இந்த மார் நண்பர்களோட வெளிய போறது இன்னு என்ன சந்தோஷமா இருக்கு இந்த மாரி எப்படி சொல்ற நம்பளே நம்ம யாரு அப்படிங்கறது பத்தினா வீட்டில கூட தெரியாது அனா ப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்கும்போது நம்ம நாம்ப யாருங்கரது நமக்கு உணரு ஏன்னா வெளியில நம்மள அதாவது எப்படின்னா சந்தோஷத்துல நம்ம நம்மளா இருப்போ வீட்டுல இருக்கும்போது கூட சரி கொஞ்சோ அடக்கி வாசிப்போ உள்ள இவங்க இருக்காங்க இப்படிதா இருக்கனு அப்படிதா இருக்கனு நெனை அனா ஃப்ரெண்ஸ் இருக்கு போது அப்டி இல்ல எப்டி வேணா இருந்துக்லா நம்ப பசங்க நம்ம நண்பர்கள் அப்படிங்கும்போது பாத்தீன்னா நம்ம நாம் ஜாலியா அப்படி சுத்திகிட்டு நம்ம விரும்பும் புட் சாப்பிட்டுக்கிட் டேய் எப்ப வேண்ணாலு தூங்கிட்டு நைட்ல ஊர் சுத்தறது நா வீட்டுக்கெல்லா இப்ப ஃபேமிலியாவே ஒரு டூர் போறம்னா இப்ப இத்தன மணிக்கு குள்ள வந்துர்ணு ரூமமுக்கு வந்துர்னு தூங்கீர்ணு சாப்ட்ருணு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதே நண்பர்களோட போனோ பாத்திங்கலா நம்மளுக்கு என் டைமிங்லா கெடையாது நைட்டு ஃபுல்லாவு சுத் தலா எங்க வேணா போலா எப்ப வேணாலு தூங்கலா எப்ப வேணா சாப்படலா அப்டிங்கறது நம்ம நம் நண்பருளுகுள்ள இருக்கு நமக்கு அவங்களுக்கு பண்ணிதருவாங்க குடும்பத்தோடு போம்போது நாம ஒரு ஆள் தா சுத்த வேண்டியதா இருக்கு அப்படிலல பிரின்ட்ஸ் லா அவுனு சலுப்பாந்தாலு என்ச்சு வடா போலா அப்டின்னு கூட்டு போனா கூட வந்துருவானுங்க கொஞ்ச நேர ஜாலியா சுத் தீட்டு வரது இந்த மார்லா நடக்கு சொல்ல போனா
ஆம்மா அதே மாரி நம்ம ஃபேமிலிய போறோன்னா அத அவங்களே ஒண்ணு சொல்ல முடியாது இருந்தாலு ஒரு வயசானவங்க அம்மா அப்பா எல்லா போபோது அவங்களுக்குன்னு ஒரு எப்டின்னா அவங்க எனர்ஜிட்டிக்கா இருக்கது ஒரு டைமா இருக்கு பகல புல்லா நமக்கு வந்து நைட் டைம்ல சுத்தணுனு ஆசையா இருக்கு அப்டி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போம்போது தா எல்லாரோட வேவ் லந்து ஒரே மாரி இருக்கும் நைட்டு முழிச்சு பேசிட்டுருப்பபோ அனா இப்ப நம்ம ஃபேமிலியா போம்போது அதுவு நல்லா இருக்கு பட் என்னன்னா அ நைட்டு தூங்கிருவாங்க ஒரு எடத்துக்கு போறோன்னா நைட்வியூ ஒரு எடத்துல நல்லாருக்கு அத என்ஜாய் பண்ணாம நைட்டு தூங்கிருவாங்க காலைல் சீக்கரோ எளுஞ்சு கூட்டிட்டு ஒரு ரொட்டினே போற மார்ருக்கு அங்கயு போய் இது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நல்லா இருக்கு முழிச்சு நம்ம வாட்டுக்கு ஒரு என்ஜாய் பண்லாம் நைட் அவுட்லா நல்லா இருக்கு அந்த மாரி எங்கயாவது போய் சேபா போனாதானே
உண்மதா உண்மதா இந்த மாரி போய்ட்டாலா அது எதோ வந்து கோடை காலத்துலா லீவு சேந்த மார் நறையா வரு அப்படிங்கு போது அப்டிசாலியா சுத்திக்கிட்டு
ஆம்மா
ஒரு நல்ல ஒரு காலங்கள்
கண்டிப்பா அதே மரி வேலைக்கு போறாங்கனா வீட்டுல அவங்களுக்குனு ஒரு ரெஸ்ட் தேவ் போடு அது வந்து அவங்க அவங்க ஒரு ஆளுக்கு லீவ் கடைக்கும் போது வீட்டுல எல்லாருமே ஸ்கூல் போவாங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க ஆனா இந்த கோடைக்காலன் வரும் போது ஓரளவு எல்லாருக்குமே அது பிளான் பண்லா
ம்
பண்ணி அந்த மரி லீவெல்லா ஊருக்கு எங்க டூர்லா போறோ பிளான் பண்றோன்னா அது அவுங்ளுக்கு அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கு வஷ்ஷதுக்கு ஒரு தடவ செலவு பண்ணும் போதுமே வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி வச்சிருப்பாங்க இந்த எடத்துக்கு இந்த லீவ்ல நம்ம போறோ அப் இப்போ நீங்க வந்து எல்லாரும் காசு சேத்து வைங்க அப்டின் சொல்லி அது நம்மக் நம்ம சேத்து வக்கற சின்ன அமௌண்டா தா இருக்கும் ஆனா அந்த நேரத்துக்கு அது சேர்த்து போட்டு கொண்டு போம்போது அது ஒரு நல்லா இருக்கும் அந்த மாரி இருக்கும் அதே மாரி டூர் அப்டிங்கறதே தாண்டி லீவுக்கு பாட்டி ஊருக்கெல்லா போவோல்ல ம் அதெல்லா நல்லா இருக் கோ கோடைக் காலத்துலனாலே பாட்டி வீட்டுக்கு போறது அங்க போய் என்ன வெயிலா இருந்தாலும் சு தித் வெளாறது ஓடி ஆடி நம்மல்லா இங்க ஸ்கூல் போம்போது கொஞ்ச வெயில் அடிச்சாலே மயக்க வரமாரிருக்கும் ஆனால் ஊருக் போனுனா என்ன வெயிலா இருந்தாலு ஓடிஆடி வெளாடிட்டு அது சந்தோஷ்மா இருக்குல்ல
ம்ம் உண்மதா உண்மதா அது நீங்க சொன்னமரி அந்தக் காஸ் சேத்தி வச்சு போறதெலா உண்டு எனக் அனுபவம் உண்டு முதல்லே சொல்லிடுவாங்க இந்த எடத்துக்கு போனு அப்டின்னு அப்டிங்குபோது நம்ம அப்டியே ரொம்ப கனவோட இருப்போம் அங்க என்ன இருக்கு ஏதுருக்கு ஓ அப்டி இல்ல இந்த எடத்த பாக்லாமா அந்த எடத்த பாக்லாமா அப்டின் சொல்லி வந்து ஆர்வத்தோட இருப்போ அத காஸ் சம்பாரு இது சேத் வச்சுகிட்டு நா போகும்ல ஃபிரண்ட்ஸ்கிட்லா சொல்டுவ இந்த மரி போறோ அங்க போறோ இங்க போறோனு ஃபிரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்ததுங்கப்புறம் சொல்லுவோ இங்க இந்த மாரி இருஞ்சி தெரியுமா அங்க அந்த மாரி இருஞ்சி தெரியுமா அப்டின்னு சொல்லுவோ அவுங்க போயிட்டு வந்ததுக் அப் அப்புறம் அவுங்க சொல்லுவாங்க ம்ச் அது நம்ம போறதவுட போயிட்டு வந்து நம்ம ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல அதா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இந்த மாரி அந்த மாரி இருந் ச்சு சொல்லி சொல்றதுதா ரொம்ப ஜா ஒரு ஆனந்தமான ஒரு இது
ஆமா ஆமா நீங்க சொன்ன மரி அது அது வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அடுத்த வர்ஷம் நம்ம போணு அடின் சொல்லி அந்த ஸ்கூல்ல எல்லா வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அத யோஸ்ட்டே இருப்பாங்க ஸ்கூல்லலா
உண்மதா உண்மதா அது எப்டா அடுத்த வர்சோ வரும் எப்டா அடுத்த வர்சோ இந்த மரி போவோ அப்டின் சொல்லி நமக்குள்ளே ஒரு இதா இருக்கும் நம்ம அ அந்த ஒரு வர்ஷம் பாத்தீனா அந்த இதே நினைச்சிட் இருப்போம் இந்த மாரி போனுஅந்த மாரி போனு அடுத் நம்ம இந்த மாரி பண்ணனு அந்த மாரி பண்ணனு அடுத் எடுத்து போம்போது நம்ம என்ன பண்ணுவோ அதுக்கேத்த மரி ட்ரெஸ் எடுத்துட் போவோ இந்த எடத்துக்கு போனா இந்த ட்ரெஸ் போட்ணு அதெல்லா யோசிப்போ உண்மையா ம் ம்
ம் நல்லா இருக்கு அந்த மரி இதெல்லா கோடை விடுமுறைனா அதே மரி ஒரு சில ஃபுட்டு இதெல்லா பாத்தீங்கனா இந்த கோடை விடுமுறை டைம்ல தா மட்டுந்தா கெடைக்கு அந்த அந்த டேஸ்ட் வந்து நம்ம அதிகமா வந்து அப்பதா சாப்டுவோ தர்பூஷி னி எல்லாமே ஒரு அப்போ ஒரு எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த பாட்டி வீட்டுக்கே போறோம் அங்க மட்டுந்தா கெடைக்கும் நம்ம சாப்டுறோமோ அங் அங்க ஃபுல்லா ஜாலியா விளாடுறோம் வைக்குறோனா அடுத்து நடுவுல நீங்க எப்ப வந்து அந்த ஃப்ரூட்ட சாப் ட்டாலு சாப்டும்போதே உங்களுக்கு அந்த ஞாபகம் தா வரும்
ம் ம் ம் உண்மதா உண்மதா ம் ம் அது ஃபர்ஸ்ட் நம்ம எங்க சாப்டமோ அந்த ஞாபகம் அடுத்த டைம் பாக்கும்போது அதே ஞாபகந்தா வரும் ஃபர்ஸ்ட்டு இங்க சாப்ட்டோம்ல இந்த எடத்துல சாப்டோம்ல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ம் ம்
அம்மா
ம்
அது மாரி லைஃப் அதெல்லா வந்து நம்மளுக்கு அப்பெல்லா நடுவுலல்லா எப்பயுமே வாங்கி தரமாட்டாங்க இந்த வெயில் வரும்போது தா வாங்கி தருவாங்க அதனால அந்த அதெல்லா வந்து அந்த லீவு கோடை விடுமுறைக்கான ஒரு ஃபுட்டு மாரியே ஆயிடு அதெல்லாம்
ம் ம் ம் அது அந்த பாலைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோடை காலத்துல ஒரு தள்ளு வண்டியில சைக்கிள்ல கொண்டு வருவாங்க அந்த பாலைஸு ஒரு அஞ்சு ரெண்டு ரூபா மூன்று பாருங்க நம்ம வாங்குவோம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா அது கிடைக்கிறது இல்ல ரெண்டு ரூபா நம்ம சேத் த்து வச்சு வீட்டுல வாங்கி அந்த பால் அந்த டம்ளர்ல போட்டுதான் சாப்டுவோம் இல்ல கீழ சிந் திரும் சொல்லி டம்ளர்லாம் வச்சிட்டு கொஞ்சோ கொஞ்சமா அத சாப்பிடும் போது அவ்ளோ சூ ப்பரா இருக்கும் அந்த பாலைஸ்ஸு அந்த பாலைஸ் சுத்தி ஒரு கவர் சுத்தி இருப்பாங்க அந்த கவர பிக்கி அந்த கவர போட்டு நம்ம அப்படி சாப்டுவோம் கவர சாப்டது ஐசை சாப்பிடனும் அந்த மாரிலாம் இருக்கும் ம்ம் உம்
மிக்சியில கொண்டு வருவாங்கல்ல ஒரு கப் மாரி வச்சு கத்தி வச்சுட் டக்டக் அவுங்க பண்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் பென்சிலா
அந்த மாரி சவுண்ட் கேட்டுட்டே ஓடுவோம்
ம் ம் ம் பெல் அடிச்சுட்டே வருவாங்க பெல் அடிச்சாலே தெரிஞ்சு போயிடும் வந்துச்சுடா ஓட்றா ஓட்றா புட்றா புட்றா அப்படின்னு ஓடி போவோம்
அதா
ஓடி போய் அவர பிடிச்சிக்கிட்டு ஐஸ் சாப்ட்டு நமக்கு வேணுங்கிற கலர என்ன கலர் வேணுமோ நாமளே கை விட்டு எடுப்போம் ம் ம் ஆ அந்த ஐஸ் கட்டிலா கட்டி கட்டியா இருக்கு அது எடுத் அதல்லா எடுத்து கையில குடுப்பாரு ஐஸ் கட்டிய சும்மா சின்னதா கேட்டா எடுத்து குடுப்பாரு ஐஸ் கட்டி நம்ம அத எடுத்து சாப்ட்றது அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆனந்தமான நாட்கள் ம்
ஆமா கோடை விடுமுறைனாலே இது எல்லாமே சேந்ததா தா இருக்கும் முடியும்போது ஊருலிருந்து திருப்பி இந்த ரொட்டனுக்கு வரோமே அப்படின்னு நெனைச்சு அது ஒரு கஷ்டமா இருக்கு
உம் உம் உம் உம் உண்மதா உண்மதா அ கோடைக்காலம் னாலே ஒரு சந்தோஷமான நாட்கள் ஒரு நிம்மதியான நாட்கள் சொல்ல போனா ரொம்ப மகிழ்ச்சிகரமா அதாவது நறைய நயாபங்கள் அதாவது ஸ்கூல்ல கூட அவ்ளவு ஞாபகம் இருக்காது கோடை காலத்துல நம்ம சுத்தின ஞாபங்கள்லாம் அவ்ளோ இருக்கும் சொல்ல போனா ம் ம்‌ ம் ம் செரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் ம் ம் ஓகே ஓகே ம்
பாய்
ம் நன்றி